ஹலோ ஹலோ சிஸ்டர் கேக்குதா நல்லா இருக்கே சிஸ் நல்லா இருக் ஏன் நீங்க எப்பிடி
ம் நா நல்லா நல்லா இருக்கப்பா சாப்டாச்சா
ம் சாப்ட்டேனே இப்பதா சாப்டடே நீங்க சாப்ட்டீங்களா பிள்ளைங்கல்லா என்ன பண்றாங்க நல்லா இருக்காங்களா
என்ன சாப்டி
இன்னிக்கி என்ன சிஸ்டர் இங்க வந்து தோச
பசங்கல்லா தூங்கிடுச்சிங்க
தூங்கிட்டாங்களா சாப்ட்டுட்டு எல்லாரு தூங்கியாச்சு சிஸ்டர் கேக்குதா பிரேக் ஆயி கேக்குது ஏ என்னன்னு தெரியல ரெண்டு பக்கமு நெட்வோர்க்கு கரெக்டா தா இருக்கு க்கு அப்பறோ ஏ இப்டி இருக்குன்னு தெரியல
ஆ‌ ஆமாங்க சிஸ்டர்
இன்றைய பொழுது இப்ப கேக்குது இன்னைக்கி எப்டி போச்சு இன்னிக்கி நாளு
ஆ இன்னைக்கு நாள் நல்லா போனுச்சு சிஸ்டர்
காலையில என்ன சம் சமச்சிங்க
காலையில எந்திரச்சே கொஞ்சோ வாக்கிங் பெயிட்டு ம்‌ வீட்லயே உ உடற் பயிற்சி எல்லா பண்ணிட்டு மூச்சு பயிற்சி அது மாரி ஒரு தேட்டி மினிட்ஸ் பண்ணிட்டு
ம் ம் ம்
அப்பறோ காலைலே பாத்தீங்ன்னா அந்த சோம்பு ஜீர கோ வெந்தையோ இது மூனுத்தியோ நைட்டே ஊற ஊற வச்சிட்டு அ த கொதிக்க வெச்சு
அது எதனால சிஸ்டர் எதாது பெல்லி ஃபேட் ஆகுமா தொப்ப எதாது கொறையுமா இல்ல ஒடம்பு கொறைக்கிறதுக்கா
ஆ வே இல அத குடிச்சிட்டு
இல்ல வெறு வயுத்துல அத குடிச்சா க்கா நம்மளுக்கு ஒடம்பு வெயிட் தொப்ப கொறையுமா எனக்கு தொப்ப
வெயிட் கெயின் அ வெயிட் கெயின்லா ஆகாது சிஸ் டர் இது வந்து நம்பளுக்கு தொப்ப கொறையறதுக்கு நல்ல யூஸ்
ஏன்னா ஏன்னா ஏற்க்னமே வெயிட் கம்மியா தா இருக் ஓகே பாட்டி த்ரீதா இருக்கே இந்த கொஞ்சோ வெயிட்க்கு இதாய்டுச்சுன்னா செரி வராது
வெயிட் லாஸோ வெயிட் கெய்னோ அதெல்லா அதாது நம்ப்ளுக்கு இந்த தொப்ப கொறஞ்சிட்டு நம்ப பாடி வந்துட்டு கொஞ்சோ
எந்த மாதரி அ உடற் பய்ச்சி செய்றீங்களல்ல சிஸ்டர் எந்த மாதரி உடற்பய்ச்சி செய்றீங்க?
உடற்பயிற்சி வன்ட்டு சும்மாதா யோகா அது மாரி செ சிஸ்டர்
அப்டியா? நானு கொஞ்ச நாளை கொஞ்ச நானு கொஞ்ச நாளைக் முன்னாடி யூ இப்ப பாத்து இந்த மாதரி செஞ்ச எல்லாமே கால்ல ஏஞ்சு ஒனே வாக்கிங் போவ.
உம்
என்சோன்னே வாக்கிங் போவ எல்லாம்பண்ணுவ. அதுக்கப்றோ வாக்கிங் போய்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி உடற்பய்ச்செல்லா யூடூயூப பாத்து செஞ்சுட்டுதா இருந்தே. எங்க தொப்ப கொறையற மாதிரியே இல்ல.
ஆமாங் சிஸ்டர் இதே பசங்கனா பாத்தீங்ன்னா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றது அது மாதிரி பண்ணி இதாவு. இதே பொண்ணுங்கனா பாத்தீங்ன்னா இது மாதிரி வீட்ல உள்ள இல்லாட்டி யூடூயூப்ல பாத்துட் டு அது மாதிரி நம்ளே நம்ள உட உடம்ப ஆரோக்யமா வச்சுக்கிட்டாதா உண்டு. பட் இந்த மாரி தொப்ப கொறையறத்துக் க்லா வந்துட்டு இந்த காலைலே நம்ம வெறு வயித்துல இது மாரி இந்த சோம்பு தண்ணி ஜீரக தண்ணி ஒரு ஒரு நாளு ஒன்னு ஒன்னு குடிச்சோம்னா நம்ளுக்கு தொப்பையு கரெக்டா கொறயு இந்த கேர்ள்ஸுக்கு வர பிரச்சன ஆ அந்த ஃபேஸ்லா கொஞ்சோ ஷைனிங்கா இருக்கறது எல்லாத்துக்
எல்லாமே சரியாகு என்னெல்லா போடுவீங்க? ஜீர சோம்பு
சோம்பு வெந்தயோ ஜீரகோ
மூணயு அவுச்சு அந்த தண்ணிய அப்டி குடிச்சிருவந்தான செரி இப்ப நம்ம வெறு வயித்ல குடிக்றோ வெற் வெறு வயித்ல குடிக்றோ சிரம மிந்தே இதலா மவெந்தயோ ஆக்சுவலா ரொம்போ குளுச்சீன் சொல்வாங்கல்ல
அதா சிஸ்டர் நம்ப இத மாரி கொதிக்க வச்சு குடி கிறப்ப நம்பளுக்கு அந்த அந்த அளவுக்கு நம்புளுக்கு கு நைட்டு ஊற வச்சு காலைல வெறு வய்த்துல குடிப்பாங்க அப்டி பண்றப்ப நம்ளுக்கு ஒடம்பு நல்லா குளிர்ச்சி ஆய்ரு இது வந்து நம்ப மூணுத்தியு மிக்ஸ் அந்த ஒரே வலா இது பண்ணி குடிக்கற்துனால நம்ப அந்த அளவுக்கு ஒன்னு குளுர்ச்சி தெரியாது
அப்புடியா ஆல்ரெடி எனக்கு இந்த சைனஸ் ப்ராப்ள கொஞ்ச இருக்கு அதனாலதா கேக்குற இந்த வெந்தய இதல்லா ஒன்னு பண்ணாதுல்ல குடுச்சா
அ அதல்லா ஒன்னு பண்ணாதுங்க சிஸ்டர் நம்புள்க்கு நல்ல ஒரு கேள்ஸுங்ளுக்கு ஒரு நல்ல ஒரு
சொல்றது புரியிது ஆ ஆ புரியிது சிஸ்டர் புரியிது
ஆமாங் சிஸ்டர் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த தொப்பெல்லா நல்லா கொறஞ்சிடு
ஓகே சிஸ்டர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பா
ம், நா ஒரு ஒரு மாசமா குடிச்சுட்டு இருக்கே நல்லா இருக்கு மதியம் பாத்தீங்னா இன்னி க்கி நம்ம வீட்ல பெப்பர் சிக்கன் கிரேவியு சிக்ஸ்டி ஃபைவ்யு சிஸ்டர் அங்க
சூப்பர் ந எங்க வீட்லயு சிக்கன்தா சிக்கன் கிரேவி வச்சு சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டோ அதுல அப்டி வெங்காயத்த அப்டி நீள நீளமா கட் பண்ணி அப்டியே தூவி விட்டுட்டு கொஞ்சோ கருவாப்பில்லய லைட்டா வறுத்து அப்டியே தூவி விட்டுட்டா நல்லா இருக்கு சாப்புட்றதுக்கு ம நைட்டுக்கு அதே கிரேவி வச்சு தோச சுட்டு சாப்ட்டாச்சு
தோசைக்கு சிக்கன் கிரேவிக்கு
சாப்
கு செமையாருக்கு சிஸ்
சூப்பராருக்கு ஆமா பரோட்டாவாருந்தாலு சரி இடியாப்பமாருந்தாலு சரி ம்
மேக்சிமம் சண்டே தே சிக்கன் எடுப்பாங்க எங்க வீட்ல ஃபரைடே ஆர் சண்டே தா எடுப்பாங்க நேத்தி எடுக்க இன்னைக்கு
ம்
ஓக்கே நாளைக்கு என்ன பண்ணணு தெரில மீன் சாப்ட்டே ரொம்ப நாளாச்சு ம் ம்
ஆ உங்ளுக்கு சா த்த மாதிரி இடை ம் ஓ சூப்பர் சிஸ்டர் சாப்ட்டீங்ள நாளைக்கு எதாச்சு வெஜீல சிஸ்டர் நா பேசுறது கேக்குதா